பிரீ வணக்கம் தோழி கேக்குதுங்களா நா பேசுறது உங்களுக்கு
ம் வணக்கம் இப்பதா கேக்குது
வணக்கம் தோழி நா பேசுறது கேக்குதுங்களா ஆ கேக்குதுங்க தோழி
ஆ கேக்குது கேக்குது கேக்குது
சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சா
சாப்டாச்சு பெண்கள் முன்னேற்றத்த பத்தி பேசுவோமா
ம் செரிங்க தோழி
இன்னிக்கு பாத்திங்ன்னா நாட்டுல முக்கால்வாசி எல்லாருமே பெண்கள் வந்து ஈக்குவலா இருக்கறாங்க சாதாரணமா பாருங்க ஆட்டோ ஓட் றதுல கூட பாத்திங்கன்னா பெண்களு தா ஆட்டோவே ஓட்றாங்க ஏரோப் பிளென்ல இருந்து ரயில்வேல இருந்து எல்லாமே வந்து பெண்கள் இன்னிக்கு எவ்ளவோ முன்னேற்றோ அடஞ்சிருக்கறாங்க உங்களுக்கு அத பத்தி அ அ எதாவது அனுபவங்கள் இருக்கா பெண்கள் முன்னேற்றத்துல
எனக்கு அவ்ளவா தெரில தோழி அனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கு எல்லாருமே ஈக்குவலா இருக்கறது நல்லது தோழி ஏ னா இப்ப இருக்கற காலக்கட்டத்துக்கு அ பெண்கள் ஆண்கள் எல்லாமே சேந்து இப் ப வேல பண்ணாதா இப்ப வாழ்க்கைய ந டத்தறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு தோழி ஏன்னா இப்ப எல்லாமே வெலவாசி ஏறிர்ச்சு
ம்
ஒரே ஆள்லா சமா சம்பாதிச்சு இப்போ நம்ம ஒரு ஃபேமிலிய ரன் பண்ணுன்னா ரொம்ப கஷ்டம் தோழி அதுக்கு இப்போ எல்லா ருமே வேல பண்றது நல்லது ஆன் எப் பெண்கள் இப்ப எல்லாருமே சேந்து நல்லா ஒர்க் பண்றாங்க கணவருக்கு இருக்கட்டு இல்ல அம்மா அப்பாக்கு இருக்கட்டு எல்லாருக்குமே உதவி பண்றாங்க சோ இது ஒரு நல்ல முட் முன்னேற்றம்மாதா நா பாக்கறே தோழி ஏன்னா இது ரொம்ப பெருமையாவு இருக்கு
படிப்புலியு பாத்திங்கன்னா இன்னிக்கு ஆண்களுக்கு நிகரு பெண்கள் ஈக் குவல்லாதா இருக்கறாங்க ஆ சமமா வந்து படிக்கறாங்க மார்க் எடு க்கறாங்க எல்லாமே வந்து இதா நடக்குது ம்
ம்மா இப்போ ஆண்கள விட பெண்கள் தா ரொம்போ நல்லா படிக்கறாங்க தோழி இப்போ ரொம்ப நல்லா படி ச்சு நல்லா ஒரு மார்க் எடுக்கறாங்க ஒரு நறைய பெண்கள் தா இப்ப அதிகமா அ ஒரு நல்லப் பொசிஷனுக்கு இப்ப பசங்கள விட பெண்கள் தா அதிகமான ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க தோழி இப்ப எங்க பாத்தாலு ஒரு ஆபீஸ்ல பாத்தா கூட ஒரு பெண்ணு தா ஒரு பெ ரிய ஹாஅ ஆபிஸ்கு ஒரு ஹச் ஆர் அ இருக்காங்க ஒரு சூப் பர்வைசறா ஒரு லீடரா இருக்காங்க எங்க போனாலும் இப்போ பெண்களு ரொம்ப நா நல்லாவே முன்னேற்றம் பண்ணிருக்காங்க தோழி அது பாக்கும்போது அது ரொம்ப பெருமையாவே இருக்கு
ஆர்மீல கூட இப்ப சமீபத்துல ஒ ஒரு இது நடந்தது விபத் து இப்ப ஏ ஏ ஏரோபிளைன்ல போம்போது இருவத்தி எட்டு பேரா என்னமோ எரநூத்தி நாப்பத்து பேரு என்னமோ எ எரிஞ் சி சாம்பலானாங்களா அதுல பாருங்க அந்த பைலட்டோட மனைவி வந்து ஆர்மில உள்ளவங்க தா அவுங்க அ இந்த அழுகைய அப்டியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவுங்க வீட்டுக்கார விபத்தும் போது அப்படியே நின்னாங்க செல மாரி அந்த ஆர்மி டிரெஸ்
ஆமா அது ரொம்ப அது நம்மள லாம் பண்ண முடியாது தோழி அது ரொம் ரொம்ப கஷ்டோ தோழி அவங்க அழுக கூடாது அவுங்க இந்த இந்த இதுக்காக அவுங்க குடுத்துருக்காங்க ஆமா இந்த மாரி ஒரு எடத்துல இருந்து அவுங்க போயிருக்குனால அவுங்க அழுது அவுங்கள இது பண்ணக் கூடாது அப்டின்னு சொல்லி ரொம்பவே கண்ரோல் பண்ணிருக்காங்க அந்த மாரியெல்லா இருக்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டோ தோழி அது அது அந்த மாரில்லா நம்மளால்ல யோசிக்க முடியாது இப்ப நெறைய பெண்களே ஆர்மில இருக்குறாங்க தோழி அதுவே பெரிய விஷமா நா பாக்குற தோழி
போலீஸ்லருந்து ஆர்மிலருந்து எல்லாருமே சமம் சரிக்கு சமம்மா அ என்னன்னா நா எல்லாருக் க்குமே கணவர் வந்து இதா அமைஞ்சறது இல்ல அதனால வந்து இப்ப எல்லாருமே வந்து படிக்கணு வேலைக்கி போனு சுய மரிதி மரியாதையோட வாழணு அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே என்னா பண்றாங்க நம்மளு சம்பாரிக்கணு இன்னைக்கி குடும்பத்த ரன் பண்றத அவுங்களால முடியும்ல்ல நம்மளாலேயே முடியும் அப்படிங்குறதுக்கு எத்தனையோ பேரு வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆ உங்க அளுங் ங்களே பாருங்க எவ்ளோ பேரு வந்து அன்னைக்கி வீட்டுக்குள்ள அடைஞ்சுருந்தவங்க இன்னைக்கி எவ்ளோ பேரு வெளியில வந்து எவ்ளோ இதுல வந்து சாதிச்சிருக்குறாங்க
ஆமா கரெக்டா சொன்னீங்க தோழி ஏன்னா இப்பல்லா வீட் வீட்லயே மொடங்கி கடுக்குறது வீட்லயே உக்காந்துட்டு இருக்குறது இப்போ இருக்குற காலகட்டத்துக்கு இது செரியா இருக்காது தோழி நம்மளுக்கேன்னு ஒரு சுயமா ஏதாவது ஒன்னு வேல இருக்கணு ஒரு படிப்பு இருக்கணு இல்ல ஏதாவது ஒரு தெரிஞ்சிருக்கணு நம்மளுக்கு வேல இப்போ ஒருத்த தையல் இப்போ நெ நெறையப் பெண்கள் அ மூஞ்சு அழகுபடுத்துறதுக்காக நெறைய இந்த படிப்பு படி க்கிறாங்க அப்புறமா தையல் கத்துக்குறாங்க ஏதாவது ஒரு வேல செஞ்சுட்டு இப்போ வீட்ல இருக்குற ஹவுஸ் ஒய்ஃபா கூட இப்ப நாங்களே
ஆரி ஒர்க்கு பாருங்க பிளவுஸு ஆரி ஒர்க் பண்றாங்க எப் எவ்ளோவோ இன்னைக்கி ஒம்பதாயிரோ பத்தாயிரோ ஒரு ஜாக்கெட்டுக்கு தச்சு குடுக்குறாங்க அவுங்களலா அதெல்லா பாத்தீங்கன்னா எவ்ளோவோ வருமானங்கள் இப்ப அவங்களுக்கெல்லா
ஆமா தோழி ஏன்னா இப்ப நம்மளே பாத்துக்கோங்க வீட்ல சும்மாவே இருந்தா வேலைக்கு ஆகாது நம ஏதாவது ஒண்ணு பண்ணணு நம்மளுக்கே ஒரு இன் கம் வேணு அப்டின்னு சொல்லிட்டு நாம்ம இந்த வேல செய்றோ இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாபாது இப்ப நாம கெழந்த வச்சு ட்றோக்கோ நம்மளால ஃபுல் டைமா பண்ண முட்
எங்க ஊருல பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு ஒரு பூ க்கட இருக்குது இட்லி கட இருக்கு அத்தனையுமே பெண்கள் தா வச்சுருக்குறாங்க ஆண்கள் வந்து அப்றோ அவுங்க வந்து நேரத்த சாந்தரோ ஆனா பாத்தீங்கன்னா ஆறு ம அஞ்சு மணிலருந்து கடயை போட்டு எல்லா உக்கார ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு வந்து சம்பாரிக்கணுன் குற ஒரு அவங்ளுக்குள்ளரு ஒரு வ வைராக்கியம் இருக்குது
இருக்கு ஏன்னா இப்போப்பே ஆண்களயோ நம்பி இருக்க முடியாதுல தோழி ஏன்னா எல்லா ருமே ஒரே மாதிரி இருக்குற்துல்ல இப்ப நம்ம சொல்லுவோல்ல அஞ்சு வெரல் ஒரு மாதிரி கடையாது அப்படின்ட்டு அதே மாதிரி உலகத்துல இருக்குற மனுஷங்களு எல்லாரும் ஒரு மாதிரி கெடயாது ஒருத்தங்க நல்லபடியா இருக்குறாங்க ஒருத்தங்களுக்கு கஷ்ட்டோ இருக்கு ஒருத்தங்ளுக்கு பணோ கஷ்டம் இருக்கு அந்த மாரி எல்லா இருக்கு அதுனாலேயே நம்ம யாரியும் நம்பி இருக்கக் கூடாது நம்மளுக்கு நம்ம கையில எதாவ்து ஒரு முன்னேற்றம் வேணும் எதாவ்து ஒரு நம்ளுக்கு தெரிஞ்சிருக்கணு வேல இப்ப பாத்தீங்கன்னா மாவு கூட ஃபர்ஸ்ட்டெல்லா நம்ம வீட் லயே அரிச்சி ஊத்திப்போம் இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு சந்துலயே ரெண்டு கடைய வை எதாவ்து ஒரு ஒரு ஸ்டாண்ட் வெச்சுட்டு ஒரு ஸ்டூல் வெச்சி ஒரு பத்து மாவு அரிச்சி வெச்சுட்டு வித்துட்டு போறாங்க சோ அது ஒரு எர்நூரூபா முன்னூரூபா வந்தா கூட போதும் அப்டின்ட்டு வந் து ஒரு மனநெலைல்ல இருக்கறாங்க இப்ப பெண்கள் வீட்
பரவாயில்ல பர இப்ப நெறைய அதாவ்து ஆ அத அடஞ்சு கெடக்கற ஒரு காலம் போயி அன்னைக்கு வந்து பெண்கள் பெரிய ஒரு பெரிய அளவுல சாதன படச்சிருக்காங்க படிப்புலயும் சேரி விளயாட்டுலயும் சரி விளயாட்லல்லா பாத்தீங்கன்னா இன்னு எவ்ளவோ அவங்கதா ஃபர்ஸ்ட்ல நிக்கிறாங்க பாத்தீங்கன்னா கலெக்டரா இருந்தாலு செர் ரி ஆர்மி போலீஸ் எல்லாத்துலயுமே பெண்கள் அவங்கல்லா நம்பள அவங்கள பாத் து நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ணு நம்ம வாழ்றத விட இனிமேல் வர நம்ம கொழந்தைங்க ஜென்ரேஷன்ல வந்து அவங்கள நம்ம ஊக்குவிச்சு கொண்டு போணும் இதுதா பெண்கள் முன்னேற்றத்துக்கு நம்ம ஒரு சிறப்பான ஒரு இதா நம்ம இன்னைக்கு நீங்க பேசுறீங்க நா பேசுற இது வந்து வெளியில வந்து போனா ரீச் ஆனா நெறைய பேருக்கு அது உதவியா இருக்குன்னு நா நம்புற
ஆமா தோழி நீங்க சொல்லது ரொம்ப கரெக்ட் டா இருந்துச்சு நீங்க சொல்லும் போதே எனக்கு தெரியுது இப்ப எவ்ளோ பேர் இருக்கறாங்க வீட்லயே அவங்களுக்கெல்லா இது ஒரு நம்ம பேசுறது ஒரு பிரயோஜனமா இருக்கணு எதாவ்து ஒரு வேல செஞ்சு எதாவ்து ஒரு இன்கம் வர்னோ நம்மளும் சும்மா கூடாது நம்மளுக்கு ஒரு இன்கம் வர்னோ நம்மையிலே எதாவ்து வேணும் எதேதோ வாங்கணும்னா யாரையும் எதிர் பாக்க வேண்டா நம்மளுக்கே ஒரு வேல இருந்துச்சினா அப்டின்ட்டு
நா நெறைய பசங்கங்க வந்து பொம்பள புள்ளைங்க எல்லா படிச்ச இதுல இருக்குந்தவங்க அவங்களா பாத்தீங்கன்னா இன்னைக்கி தண்ணி அடிச்சு அடிச்சு அடிச்சிச்சு எறந்து போயிட்டாங்க ஒரு அஞ்சு பசங்களாவ்து எறந்துட்டாங்க ஆனா அவங்க ஒய்ஃப் எல்லா வந்து வீட்ல ஒக்காந்துருக்கல அவுங்கவுங்க வேலைக் கெளம்பிட் டாங்க ஏன்னா எல்லாருக்கும் ரெண்ட் ரெண்டு பிள்ளைங்க இருக்கா வேலைக்கு போயிட்டு பிள்ளைங்கள நல்ல ஒரு மொறையில படிக்க வச்சுக்கிட்ருக்கறாங்க
அது என்ன ஆய்டுதுன்னா இப்போ ஆ இந்த குடி இதெல்லா வந்து ரொம்ப அதிகமா ஆயிட்டு ஒடம்புக்கு கெடுதல் தரது அது எவ்ளவோ சொன்னாலு அது நம்மள்க்கே ஒரு கொடு குடும்போ இருக்கு கொழந்த இருக்கும் போது அத நம்மளே கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு இருக்குனோ அது நா அவங்க தவர்ந்துட்டாங்கன்னா இப்போ அதுக்கப்புறமா அவங்க பொண்டாட்டி க்கு பசங்களுக்கு எல்லாம் என்ன அப்டின்ட்டு அது யோசிக்காமலயே நெறைய பேரு இன்னும் வரைக்கு கூட அது பண்ணிட்ருக்காங்க அது ரொம்ப வருத்தமா இருக்கு தோழி எனக்கு அந்த மாரி நெறைய பேருக் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ கூட நா சமீபத்துல ஒருத்தர் வெஷம் குடிச் சி செத்துட்டாரு குடிச்சிட்டு போய் போதையில சண்ட போட்டு என்ன பண்றாருனே தெரியாம ஒரு வெஷம் வாங்கி குடிச்சுட்டு செத்துட்டாரு
ம்
அப்போ அவருக்கு அந்த குடி போதைல அவரு என்ன பண்றாருனே அவருக்கு தெரியல இப்போ அங்க பாக்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க நா பாக்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு நாலு பசங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லா எவ்வளோ கஷ்டமா இருக்கு என்ன நெனைப்பாங்க நம்ம சுத்தி இருக்றவங்க எல்லா என்ன நெனைப்பாங்க நாலு ஆம்பள பச ங்க இருந்து ஒரு அப்பா வெஷம் கு குடிச்சு செத்துட்டாங்கபோது நம்மளுக்கு அது எவ்ளோ அசிங்கமா இருக் கோ அப்டின்ட்டு அந்த பசங்க அழுவுறாங்கங்க அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குது தோ தோழி அதெல்லா நெனைக்கும் போது
சேரிங்க தோழி இன்னைக்கு டைம் நம்மளுக்கு இதாவது போல இருக்கு நெறைய பேசியிருக்கோ அடுத்த தொலை இதுல நம்ம சந்திப்போ
நம்மளுக்கு பத்து நிமிஷம் நம்ம குடுத்துருக்க கால நேரம் பத்து நிமிஷம் தோழி இன்னு ஒம்போது நிமிஷம்தா ஆயிருக் கு தோழி இன்னு ஒரு கொஞ்ச நேரம் இருக்கு தோழி ஆமா தோழி ஒரு ஒரு காலுக்கு நாம பத் து நிமிஷோ பேசணு தோழி ஆமா
ம்
ஆமா இன்னு ஒரு ரெண்டு நிமிஷந்தா தோழி அவ்ளோதா நம்ம பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நீங்க சொன்னது எல்லா எனக்கு ஒரே மோட்டிவேஷனலா இருந்துச் சு ஆ நீங்களு சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட
க்குன்னு நம்ம நெனைக்க கூடாது ஏதோ ஒரு கைத்தொழில் கத்துக்கணு நாளைக் கி நம்ப வந்து நம்மளோட அ வருமானத்துல கொஞ்சமாவது நம்ம வந்து வரணு இந்த இப்ப இதையே எடுத்துக்கோங்களே நம்ம ஏதோ ஒண்ணு சம்பாரிக்கணுனு நெனைக்கிறோ அது மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல்லா நம்ம வந்து செஞ் செஞ்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறனு அப்டின்னு நம்பள போல நறைய பெண்களுக்கு அந்த இது நம்மல்லா ஒரு உதாரணமா இருக்கணு
ஆமா தோழி நீங்க சொன்னது நீங்க பேசினது ரொம்ப மகிழ்ச்சியானது தோழி நம்ம மீண்டும் மறுபடியு தொடர்ந்து பேசலாம்
சேரிங்க தோழி நன்றி வணக்கம் தோழி